ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நலமா இருக்கிறேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி சொல்லுங்க
இப்பவே இப்பயே பள்ளிக்கொடம்ல்லா அனுப்பிட்டீங்களா கொழந்தைங்கள
சொல்லுங்க தோழி
அ பிள்ளைகல்லா பள்ளிக்கொடம் போயிட்டாங்களா
அ போயிட்டாங்க தோழி உங்க வீட்டுல பசங்கல்லா ஸ்க் பள்ளிக்கொடம் போயிட்டாங்களா
தோழி கேட்கதா
கேக்குதுங்க தோழி எனக்கு கேக்குது நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா
அ கேக்குதுங்க தோழி பிள்ளைகெல்லா பள்ளிக்கொடம் போயிட்டாங்களா
போயிட்டாங்க தோழி இந்த வெயில ரெண்டு மாசமா அவுங்களது வீட்டுல வெச்சிட்டு அவங்கள இப்பவு வெயில அனுப்புறக்கு கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு போய் எப்படி ஒட்காந்துருப்பாங்களோ எப்படி அ பள்ளிக்கூடத்துல ஒரே எடத்துல உகாந்து இவ்ளோ ஒரு ரொம்ப வெயிலான் தாக்கோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்லங் தோழி இந்த வருஷோ ரொம்ப கடுமையான வெயிலா இருக்கு அதனால பிள்ளைங்களுக்கு நெறைய தண்ணியு குடிக்க ஏதாவது ஜூஸு குடுத்துதா விட்ருக்கே இருந்தாலுமே நம்ம மனசு எனக்கு ஏனோ பிள்ளைங்களது பாத்தீங்கன்னா வெயில் நெனச்சி கொஞ்சோ கஷ்டமா தா இருக்கு
கண்டிப்பா இந்த ஒரு மாச காலோ வெயில் அதிகமாவு இருக்கு இதுக்கப்புறோ வர காலங்களு அதிகமா இன்னோ வெயில் இருக்கோ அப்டின்னு சொல்லிருக்காங்கங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஆ விதைகள பராமரிச்சத விட இதுக்கப்புறோ பள்ளிக்கொடத்துக்கு அனுப்பிட்டோ ஏன்னா நம்ம பக்கத்துலயே இருந்து அவுங்குளுக்கு பாதுகாப்பது
உ
ஸ்தண்ணி குடுக்கறதா இருக்கட்டோ உடற் குளிர்ச்சி தரக்கூடிய இருக்கட்டோ எல்லாமே நம்ம பாத்து பாத்து செஞ்சுட் இருப்போ பள்ளிக்கூடோ போயிட்டாங்க அங்க எப்புடி சாப்பிடுறாங்களோ தண்ணி குடிக்கிறாங்களோங்கிற ஒரு யோசனையிலே நம்மளுக்கு நாள் போ முழுவதோ ஆ யோசன பண்ணிக்குட்டே இருக்குற மாரி இருக்கு
ஆமாங்க தோழி சரியா சொன்னீங்க அதாவது இப்போ வீட்ல இருந்தாங்கன்னா தெரியாது கொஞ்சோ நெலல்யே இப்டி ஸ்கூல்யே பள்ளிக்கூடத்துலயே நெ நெலல்லதா இருப்பாங்க இருந்தாலு பாத்தீங்கன்னா ஒரு பிள் ளோட இன்னொரு பிள்ளைங்க சேந்து ரொம் போது ஒரு மாரி கச கசனு இருக்கோ வீட்ல இருந்தாங்கன்னா அவுங்கவுங்க பாட்டுக்கு இருப்பாங்க நீங்க சொன்ன மாரி அப்ப அப்போ நம்ம வந்து தண்ணீர் குடிங்க ஏதாவது குளிர்பானங்கள் அதாவது எதாயவது பழ வகைகள் குளிர்ச்சியான பழ வகைகள் வெள்ரி பிஞ்சு எ மா எ மாது ளம்பழம் இல்லன்னா மொளாம்பழம் இல்லன்னா தர்பூசுணி இந்த மாதிரி இந்த வெயிலுக்கு ஏத் த பழங்கள்லா வர வர நம்ம டெய்லியும் வாங்கி அத குடுக்கும் போது நம்முளுக்கு தெரியாது கொழந்தைங்கள நம்ப கொ ஞ்ச வீட்ல கொஞ்ச நல்லா பாத்துக்கிட்டோ இப்போ ஸ்கூலுக்கு போய் அவுங்குளுக்குலா அதெல்லா வழி இல்லைங்களா அதனால வந்துட்டு எப்புடி என்ன பண்ணுவாங்களோனு மனசு பூறா அவுங்கள என்ன பண்ணுவாங்க என் ன பண்ணுவாங்க அப்புடிங்கற மாரியே யோசிச்சுட்டுருக்க வேண்டியதா இருக்கு
கண்டிப்பா நீங்க எப்புடி இந்த வெயில் காலத்துல கொழந்தைங்கல கவனமா பாத்துக்கிட்டீங்க சொல்ல முடியுமா என்னோட பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா ஆ ஐஸ்கிரீம்லா அதிகோ நா வாங்கி தர மாட்டே அது வந்து ஆ ரொம்ப குளிர்ச்சியான பொருட்கள வந்து உடனே குடுக்க கூடாது வெயிலனு சொல்லுவாங்க அதுதா ஒடனே சளி பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பா இருக்கோ அப்டீன்ட்டு அ நீங்க எப்பிடி சமாளிச்சீங்கனு சொல்ல முடியுமா
கொழந்தைங்களுக்கு முக்கவாசி பார்த்தீங்கன்னா அந்த அ போட்ருக்குற துணிமணிகள் இதுவே பாத்தீங்கன்னா நா ரொம்ப லேசா அந்த காட்டன்ல போ போடுறதுக்கு தா நா மேகி முக்காவாசி அவுங்குளுக்கு குடுப்ப பையங்க அப்டீங்கறங்காட்டி கொஞ்சோ அவன ஃப்ரீயா விட்டுருவ அ கொஞ்சோ அ சுலபமான டிரெஸோ இல்லது ஒன்ன ரெ இது மாதிரி விட்டுருவ அப்ரோ பெண் புள்ளைங்கறங்காட்டி இது அந்த நா சொன்ன மாரி அந்த காட்டன் டிரெஸ் அந்த மாரி போட சொல்லுவே ஒரு நாளைக்கு ரெண்டுங்கிறது மூணு வாட்டி அவுங்குளுக்கு குளிக்க இந்த உஷ்ணத்துனால வேர்வைனால அவுங்குளுக்கு இது ஒரு கஷ்டமா இருக்கோ அதனால கேக்குதுங்களா தோழி கேக்குதா கேக்குதுங்களா தோழி கேக்குதுங்களா கேக்குதுங்களா நா பேசறது கேக்குதுங்களா
தோழி கேட்கிறதா
கேக்குதுங்க எனக் கு கேக்குது நா நீங்க பேசுறது நா பேசுறது கேக்குதுங்களா கேக்குதுங்களா தோழி நா பேசுறது கேக்குதுங்களா நா பேசுறது கேக்குதுங்களா தோழி
ஆ கேட்கிறது
கேக்குதுங்களா தோழி ஆ ஸ் அதா அந்த அந்த துணிமணி நல்லா பாத்தீங்கன்னா காட்டன்ல போடுறதுக்கு இது பண்ணுவ காலைல எழுந்திருச்சா எப்பயுமே பாத்தீங்கன்னா பஸ்ட் டு அந்த வெந்தயத்த ஊற வெச்சு அந்த வெந்தய தண்ணிய தா குடுக்குறதுங்க இந்த வெயில் காலத்துல வேற வந்து அதுக்குதா ஃபஸ்ட் எடுத்து நம்ம குளிர்ச்சியா உள்ள அது போனாதா நாள் முழுக்க அந்த உடம்பு வந்து குளிர்ச்சியா கொன்ட்டு வெந்தய தண்ணி கொடுப்பே அப்போறொ கம்பங்கூல் கொடுப்பே அப்றோ பாத்தீங்கன்னா இந்த ஆ ஆ ரொம்ப வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான உணவுகள் எல்லா அவுங்களுக்கு குடுக்க மாட்டே எவ்ளோக் எவ்வளோ லேசா அவுங்களுக்கு போய் ஜீர்ண ஆகுர மாரி ஒடம்பு உணவுகள தா அவுங்களுக்கு குடுக்க அதே மாரி தண்ணி நெறயா கொடுக்கறது இந்த மாரி பானங்கள் நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு எடுத்து அவ் ங்க்கு குடுத்துட்டு இது பண்றதா என் என்ன தா பண்ணனாலு ரொம்ப வெயில் உஷ்ணமா அதிக ஜாஸ்தியா இருக்கிறதுனால நைட்லா நெஜமாவே படுக் ங்கவே முடியறத இல்லைங்க ஆனா நைட் படுக்கிறப்ப மட்டும எப்ப கம்பல்சரியா அந்த ஏ சி போட்டுக்கோ ங்கள அது இல்லைன்னா கொஞ்சோ தூக்கோ தூங்க முடியறதில்ல பிள்ளைங்களுக்கு அது போ அது இருந்தாதா கொஞ்சோ அந்த புள்ள அந்த வெ வெ வெப்பத்தை கொஞ்சோ கடபிடிக்க முடியுது தாங்க முடியுது அதனால நைட்ல மட்டு அது கொஞ்ச நேரோ போட்டுட்டு தூங்க ஒண்டி நீங்க எப்டி உங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவீங்க தோழி
நாங்க காலையில ஆனா நீங்க சொல்ற மாரி காலையிலேயே வந்துட்டு வெந்தய தண்ணீர்லா குடிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பிள்ளைங்க எல்லா கிடையாது சின்ன சின்ன பிள்ளைங்கலா இருக்காங்க அதனால அவுங்களுக்கு பிடிச்ச மாரி காலையிலே ஏதாது ஒரு ஆ பானம் மாதிரி இது மாரி ஆ கேக்குது தோழி ஆ மோரு இளநீர் மோரு இளநீர் இது மாதிரி ஒடம்புக்கு குளிர்ச்சியான ஆ பானங்கள் மாதிரி உள்ளதுதா நாங்க குடுப்போ ரெண்டாவது ஜூஸ்சு ஆ அதிகமா குடிப்பாங்க ஆ தர்பூசணிபழம் ஜூஸ் ஆ முலாம்பழம் ஜூஸ் இது மாதிரி குடுத்துதா கொஞ்சொ கோடை வெயில கோடை வெயிலோட தாக்கத்துல இருந்து கொஞ்சொ
ஆமாங்க தோழி இதுக்கெ நீ என்ன தெரியங்களா இதுக்கு முன்னாடி விட இனிமேல் இந்த மாசத்துல இருந்து கொஞ்சோ வெயில் தாக் தாக்கம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும்ன்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்துட்டு கேக்குதுங்களா தோழி தோழி கேக்குதுங்களா தோழி கேக்குதுங்களா கேக்குதுங்களா தோழி
தோழி கேக்கிறதா
கேட்க்குதுங்க ஏன் இந்த மாதிரி ஆகுதுங்க இந்த மா உங்களுதுல கேக்குதுங்களா நா பேசுறது
தோழி
கேக்குதுங்களா நா பேசுறது உங்களதுல ஏதாது கேக்குதுங்களா கேக்குதுங்களா நா பேசுறது கேக்குதுங்களா நா பேசுறது கேக்குதுங்களா தொழி நா பேசுறது கேக்குதுங்களா நா பேசுறது கேக்குதுங்களா தோழி தொழி கேக்குதுங்களா கேக்குதுங்களா நா பேசுறது கேக்குதுங்களா தோழி நா பேசுறது கேக்குதுங்களா சொல்லுங்க தொழி கேக்குதுங்களா